நல்லா கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா அதா இப்பதா வந்து டி வில ஒரு படம் போட்டுட்ருந்தாங் ஆ அதுதா வெச்சிட்டு வந்துட்ருந்தே
ஓகே
தூரந்தரு கேள்வி பட்டிருக்கீங்களா நீங்
ஆ பாத்துருக்கே
ஆ அந்த படந்தா போட்டிருக்காங்களா அதனாலதா அதா போட்டுட்ருந்தே அம்மாகாக
ஃபர்ஸ்ட்டு நா பாத்துட்டே
செகண்ட் பார்ட்டு இன்னு பாக்கலீங்களா
இல்ல பாக்கல
அது டி விலயே போட்டாங்களே ரெண்டு மூண் டைம் போட்டாங்க
இல்ல பெருசா ஆக்சன் மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஓ அப்படிங்களா அப்ப எந்த டைப் பாப் பாப்பீங்களா மூவில்லா
லவ் ஸ்டோரிஸ் அந்த மாரி
ஓ பா அப்டி லவ்வு அதெல்லா
ஆ அந்த மாரிதா புடிக்கு எனக்கு ஆக்ஷன்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃபஸ்ட்டு பார்ட்லயே வந்துட்டு லவ் வருதுதா நா பாத்தே
ஆ பஸ்ட்டு பார்ட்ல அது இருந்தனாலா பாத்தீங்க
ஆமா
இப்ப எப்டி உங்களுக்கு அந்த டி வி சீரியல் அப்பற இந்த படத்துலல்லா பாக்குற மாரிதா வாழ்க் கெளியவ் காதல் வேணுமா எப்டி
ஆமா கண்டிப் அ அதனாலதா
ஆனா அந்த மாரி கெடைக்கறது கொஞ்ச கஷ்ட இருக்குல
கஷ்டந்தா பட்டு இம்பசிபில்லி கெடைக்கும்னு ஒரு நம்பிக்
இல்ல நம்ம ஊர்ல்லா நம்ம ஊர் நம்ம நாட்டுல இருக்கிற பசங் இவங்கலெல்லா அது எதிர்பாக்க முடியாது
ஆ அது கரெக்டு தா சுச்னல் டைப் அப்டின்னா என்னன்னு கேக்குறக்க கேசுங்க இவங்கெல்லா
அத இப்ப இருக்கற பொண்ணுங்க பசங்களுக்கெல்லா பொண்ணுங்க மாரி ட்ரீட் பண்ணாதா உண்டு
அது கர்க்ட்டு தா
அதுல்லா நீங்க இப்டி போய் எதிர்பாக்றீங்ளே எங்கேயோ போய் உங்க கனவெல்லா எங்கேயோ ஊத்திர போகுது எனக்கு தெரிஞ்சு
அதெல்லா ஊத்தாதுங்க நீங்க பயப்படாம இருங்க உங்களுக்கு அந்த மாரி ஆசை இல்லையா என்ன
இல்ல எங்களுக்கு அந்த மாரி ஆசையு இல்ல நம்பிக்கை இருந்துச்சு முதல்ல செரி எங்யோ அடி வாங்கி இப்ப அதெல்லா தோண மாட்டிங்குது
நெறைய அடி வாங்கியிருப்பீங்ளோ
நெறையான் சொல்ல முடியாது வாங்கிக்கே நல்லா பலமா அடி வாங்கிருக்கே
ம் நா எக்கச்சக்மா வாங்கிட்டே
அத இதுக்கு மேல சுத்தமா நம்பிக்கையே போயிருச்சு
எல்லாத்துக்கு அப்பப்போ ஒரு சேட் ஸ்டோரி இருக்கத்தா செய்யு அதெல்லா பாத்திட்டுருந்தா வேல நடக்குமா
அதற்கானாலு சேட் ஸ்டோரி இருந்தாலு அவள டக் க்குனு யாராலயு மறக்க முடியாதுல அது ரெண்டு வர்ஷோ ஆ னா என்ன மூணு வர்ஷோ பத்து வர்ஷோ ஆனா என்ன
இதே மாதிரி வேற ஒரு ஆள் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்ள இப்ப உங்க ஃப்ரெண்டே இந்த மாதிரி சொல்றாங்க நா கடைசி வரைக்கு மறக்காம வாழ்ந்துருவேன் நானு ஒத்துக்குவீங்ளா அந்த மாரிதா பாத்துட்டு வேலைய பாத்துட்டு மூவணாகி போணு
அதுல ஒவ்வொரு டைப்பா இருகுல்ல இப்ப எ ஃப்ரெண்ட்டு அப்டி சொல்லு அந்த மனுச வந்து அதுக் குலாய்கா இருந்தா நம்ம சொல்லலா சேரி நீ யோசி ஆனா அந்த மனுச சுத்தமா கேரே பண்ணலைன்னா அது எப்டி அது சொல்றது தப்ற தப்பு தானே
உங்க மனுசனுக்கு யார் பண்ணலங்றது ஞாபக இருக்கட்டு
புரியல கேக்கல கொஞ்சோ தெளிவா சொல்றீங்ளா
பண்ணல
இல்ல அப்டின் சொல்முடியாது அவங்க இன்னு எ கூட இருக்காங்கல அட்லீஸ்ட் எதோ ஒரு எனக்குத் தேவென நா எப்பயாது எதோ ஒரு தேவைனா போய் கூட நின்னா கூட வேண்டான் சொல்ல மாட்டாங்ளா அப்டி
ஆனா இது ஒன்சைட்டட்டு தானே
அதுக்குன்னு ஒண்ணுல்ல அவங்க சை அவுங்ளுக்கு தெரியுது அவுங்க ஆனாலு நம்மள விட் ட்டு போல அது ஒரு என்ன சொல்றது அது ஒரு நல்ல குணந்தானே
நல்ல குணம்ல்லா இல்லங்க எஸ்ட்ல்லா வச்சிருக்காங்க ஆப்ஷனா மத்தபடி நீங்க நெனைக்கிற மார்ல்லா எது இல்ல
இல்ல ஆப்ஷனா வைக்கிறதுக்கு நா அவங்க எப்வுமே தெளிவா ஆ உங்க ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டாங்க அப்டியெல்லா முடியாது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவு ரெடியா தா இருந்தாங்க நாதா வேண்டான் சொல்லி அப்டியே விட்டே
அது சுயமரியாதன் ஒண்ணு இருந்தா வேண்டான் சொல்லிருவீங்க அதனாலதா சொல்லிருக்கீங்க
அதா கொஞ்சோ சுயமரியாதை இருந்தனால அப்டியே வேண்டான் சொல்லியிருப்பே ஆனாலு இப்ப கூட நா போய் நின்னு எதோன்னு ஹெல்ப் கேட்டா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்ள அவுங்க எனக்கு
ம் ஏ சிச்சுஏஷன் அதேமார் தாங்க
அப்டிங்களா அப்டி என்னாச்சு சொல்லுங்க நீங்ளு கொஞ்ச சொல்லுங்க நா
அது ஒரு வெறுப்பான வாழ்க்கங்க நம்ள சாஃப்ட்டான ஒரு ஃபாரி டெய்ல் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசில அது டாக்ஸிகா முடுஞ்சிச்சு
இப்டி அவங்க முன்னாடி இருக்கிறவங்க டாக்சிக் தானே அப்டியா
அப்புடி இல்ல ஸ்டாட்டிங்ல வந்துட்டு ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்வீட்டா ஜென்ட்டுலா அழகா இருந்தது போகப்போக போக அது டாக்சிகா மாரிட்ச்
ம் அது எப்டி அவுங்க ஒரு மாரியா பிஹேவ் பண்ணாங்ளா எப்புடி
கொஞ்ச சைகாட்டிக்கா தா இருந்தது
ஓ அந்த அளவுக்கா
அந்த மாதிதா இருந்தது எனக்கு ஏன்னா நா இந்த மாரி இதுக்கு முன்னாடி பாத்தது இல்ல ரொம்ப புதுசா இருந்ததுனால கொஞ்சோ ட்ராமட்டீஸ் ஆய்டுச்சு
ஐயய்யோ இப்புடி ஒரு நல்லா நல்லா சிரிக்கிற நல்லா ஒரு ஜாலியா இருக்கற பொண்ண இப்புடி விட்டுட் போயிட்டானே அந்த மனுசல்லா நல்லா இருப்பானா
அப்டில்லா சொல்லாதீங்கங்க
ஏங்க நீங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க உங்கள அவ ஏமாத்திட் போனதுக்கான வலி அவங்கள தெரியணுல
அது அவங்களுக்கு புரியுமான்னு தெரியலயே
அறிவு இருந்தா புரியு இல்லேன்னா என்ன எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசுற மாரில்லா அவங்களுக்கு சுத்தமா அறிவே இல்ல
அப்புடியா சொல்றீங்க அப்புடியெல்லா இருக்காதுங்க
இல்ல அறிவு இருந்தா இப்படியெல்லா விட்டுட் போயிருக்க மாட்டாங்கல்ல கொஞ்சோ உங்க மேல அக்கற இருந்தா இப்படியெல்லா விட்டருக்க மாட்டாங்கல்ல
அது உண்மதா அக்கற இருந்திருந்தா விட்டுருக்க மாட்டாங்கதா
அதுதா
நமக்கு விட மனசு வரமாட்டேங்குதே அதான்னே பிரச்சன
நீங்க சொல்றதும் கரெக்ட் தா ஆனா இப்பிடியே போய் போய் நம்ப உடம்புக்கெல்லா கேடு வரு
அது உண்மதா
அதுக்கப்புறோ நம்ம ஒடம்பு நம்மனால பாக்கவு முடியாது
ஆமா இப்ப கொஞ்சோ அந்த நெலமேல தா இருக்கு
அதனால அது பாத்துட்டு வந்தனால தா உங்களுக்கு சொல்லிட் இருக்கே
நீங் உங்கள விட நா நெறய பாத்துட்டேங்க நீங்க பயப்பட வேண்டா
ஆனாலு நா கொஞ்ஜோ திரிந்திட்டே நீங்க இன்னு ஏன் இப்பிடி இருக்கீங்க
அது கொஞ்ஜோ டைம் தேவப்படுல்ல
அதற்கான நம்ப ஒடம்ப விட ஜாஸ்தியா எதுமே இல்லல்ல டைம் அதெல்லா
அது கரெக்ட்டு தா
நம்ம ஒடம்பு இப்பவே போயிருச்சுன்னா அதுக்கப்புறோ திருப்பி வந்து வராதுல டைம் கூட வந்து நம்ம யோ அவங்க பத்தி யோசிக்கிறது கூட அப்புறமேலா பாக்கலா
ஆமாங்க
சரி விடுங்க எடுங் டைம் தானே வே என்ன டக்குன்னு நல்லா சரி ஆயிட்டீங்கன்னா பரவாயில்ல இல்லன்னா உங்களுக்கு தா நெறய பிரச்சனைக வரும்
டக்குன்னு மேஜிக் மார்ல்லா நடக்காதுல்லங்க
அதா சொல்றல்ல இங்க ட டைம் எடுங்க அது யார் வேண்டான் சொன்னா ஆனா நீங்கல்லா எ ஃப்ரெண்டா இருந்தீங்ன்னா கண்டிப்பா உங்களல்லா நா வந்து நல்லா அடிச்சு நல்லா புரிய வச்சிருப்ப
நல்ல வேல தப்புச்சுட்ட
ஹதுதா ஏன்னா எ எ கூட இருக்கிறவங்களே எனக்கூ இந்த மாரில்லா நறைய சொன்னாங்க நா அசிங்க‌ அசிங்கமால்லா பேசுனாங்க
ஆ
லைக் விட்ரு இல்லேனா நாங்க உங்க கூட பேச மாட்டோ அப்டியெல்லா எனக்கு சொன்னாங்க
ஆனாலு உங்க ஃபிரெண்டு் உங்கள விட்டு குடுக்காம தான இருந்தாங்க
ஆ விட்டு குடுக்காமதா இருந்தாங்க ஆனாலு அவங்க என் நெறைய ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்ப திருப்பி வந்து நானு அத அவங்களுக்கு குடுக்குணுல்ல எப்பவுமே எதுமே ஒன் சைடடா இருக்க கூடாதுல
ரொம்ப பாசக்காரியா இருக்கீங்க
ஆ என் கூட இருக்கிறவங்களுக்கு நா ரொம்ப பாசக்காரி எனக்குப் புடிக்காதவங்கன்னா நா மூஞ்சி கூட முழிக்க மாட்ட இல்ல மூஞ்சில கூட முழிக்க மாட்ட உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லா எப்டி இதுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்ளா எப்புடி
சப்போட்லா பண்ணமாட்டாங்க
இப்ப ரொம்ப திட்டுவாங்களா எப்பிடி இருக்கிங்ளா ஹலோ மேடம் இருக்கிங்ளா மேடம் உங்க வாய்ஸ் கேக்க மாட்டிங்குது ஹலோ